அக்கா அ அக்கா அ கேக்குதுக்கா
அ சொல்லுங்கக்கா அக்கா என்னவோ சொல்லிட்டு இருந்தக்கா
சொல் சொல்லுங்கக்கா இந்த வீடுதா வீடு கட்டனு லட்சியோ சொல்லிட்டு இருந்தீங்க
அ அது இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க ஜாயின் ஃபேமிலியா நல்லா தா கா இருந்தோ ஒத்துமையா இருந்தோக்கா
ம்
அது அதுக்கப்றோ நாங்க எங்களுக்கு கொஞ்சோ வியாபாரோ கம்மியா இருந்ச்சி
அ
அதனால நாங்க செரி ஓ ஃபர்ஸ்ட்டு பைய பெறந்தா ரெண்டாவது பைய பொறந்த பெறகு இனிம படிக்க வைக் எனா செலவுகள் அதிகமா இருக்குமுள்ள
ஆமா
அதனால எப்டி நம்ம இந்த பொதுவுல ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க முடியாது நம்ம செலவுக்கு கை பணோ வேணுனால
ம்
நாங்க சென்னைக்கு போலா அப்டின்னு சொல்ட்டு அவுங்க அக்கா சென்னையில இருக்காங்க
ம்
அவுங்க அக்கா கூப்ட்டாங்க வாடகைக்கு தா அக்கானாலு பைசா குடுக்காம இருக்க முடியாதுல்ல
ஆம்மா
பைசா குடுத்தாதா நம்ளுக்கு மதிப்பு மரியாத
ஆம்மா
அதனால வாடகைக்கு தா போயிருந்தோ கடயு வீடு சேந்து சென்னைல கம்மி ரேட்டு தா குடுத்துருந்தாங்க வெளிய குடுக்குறதானா அது ரேட்டு கூட இருக்கோ எங்ளுக்னனே கொஞ்ச கம்மியா தா குடுத்துருந்தாங்க வியாபாரோ நல்லாதா போயிட்டு இருந்துச்சு பிள்ளைங்கள ஸ்கூல்ல சேத்திருந்தே அதுக்கப்றோ கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு வருஷோ இருந்திருப்ப மூத்தவன எல் கே ஜி யூ கே ஜி படிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேத்துருந்தே மச்சானுக்கு ஒடம் சரியில்லனு ஃபோன் வந்துச்சி ஸ்ட்ரோக்கு ஒடனே ஒடனே காலி பண்ணி ட்டு அங்கிருந்து வந்துட்டோ அதுதா இப்ப ஏ தா வந்தோன் தோணுதுக்கா ஒடனே காலி பண்ணி வந்துட்டோ இப்பவு அதே மாதிரி தாக்கா இரு க்காங்க ஏதோ உயிர காப்பாத்தி ஆச்சிக்கா
ம் ம்
உயிர கஷ்டப்பட்டு எப்டியோ காப்பாத்தியாச்சு அமௌண்ட்டு நறைய செலவாயிருச்சு
ம் ம்
இப்ப ஃபை லாக்ஸ் கிட்ட ஆயிருச்சி எல்லாமே ஜொல் எல்லாமே பேங்ல தா இருக்கு
ம் ம்
அதனால இப்போ பைனான்ஸ் ப்ராப்ளமா அதிகமா இப்பதா யோசன பண்றோ ஏந்தா வந்தோ அப்டின்னு பேசாம அங்கயே இருந்திருக்கலாமோ அப்டின்னு இப்போவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிஃப்டி டி ஃபைவ் கிட்ட எங்ளுக்கு லேக்ஸ் கிட்ட கடன் இருக்கு எல்லாமே ஜுவல் தா
ம்
அத மீட்கணும்ல எங்கிட்ட ஏற்கனே ஒரு லேண்டுகெடக்கு செரி அத சேல்ஸ் பண்றதுக்காக இப்போ சொல்லிருக்கோ புரோக்கர் கிட்டல்லா சொல்லி வெச்சிருக்கோ அது வித்துட் டு அப்றோ ஜுவல்லல்லா திரிப்பிட்டு இவங்ளு மச்சா சரியாகற மாரி தெரியல அதனால அவங்கள இங்க ஒரு வீடு கட்டி செட்டில் பண்ணி வச்சுட் டுத்தா அப்டித்தா சொல்றாங்க இவுங்க
ம்
வச்சிட்டு அதுக்கப்றோ நாங்க ஆனா இங்க கட்ற மாரி இல்ல இதுக்கு மேலல்லா ஒன்னா இருந்தா தனியா இருக்காது நல்லா இருக்காது ஏனா நாங்க நெறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்கோ அதுக்கு முன்ன கூடி ஊர்ல ஊருக்கு போறதுக்கு முன்ன கூடி நாங்க எல்லாரு எப்டி நல்லா இருந்தோமோ இப்ப அந்த மாரி அன்யோன்யோ இல்ல எங்ககிட்ட என்ன சின்ன சின்ன விஷ்யங்களுக்குனாலுமே மனசு மனஸ்தாப ங்கள் அதிகமா வருது அதனால இனமெல்லா செட் ஆகாது ஒன்னா இருந்தா
ம் ம்
அதனால அவங்க அவங்க பாட பாக்கட்டு நம்ம நம்ம பாட பாகனுன்ட்டு வெளியேதா அந்த நகையெல்லா மீட்ட பிறகு மறுபடியு அந்த நகையெல்லா உள்ள வச்சு கட்ன வீட தா இப்ப அழகழகா விக் கிறாங்களக்கா
ஆமா ஆமா
அந்த மாரி கட்ன வீடா பாத்து வாங்கிட்டு
ம்
நாங்க அப்டியே இருக்க வேண்டியதான் நெனச்சிருக்கோ
சேரி சேரி
அதுக்கப்றோ பிள்ளைல ஓரளவு நல்லா வளர்ந்துருங்க அது ரெண்டும் ஆம்பள பசங்க தான
ஆமா
அதுக்கப்றோ எங்க அண்ணே எதா படிச்சிருக்கா எங்க அண்ணே எங்க அண்ணே வேலைய தேடி ஏ பிள்ளைங்கள யாராது பாத்துப்பாங்குற ஒரு நம்பிக்கையில நா படிக்க வச்சிருவே வேல தேடி குடுக்குறக்கு எங்கண்ணே குடுத்துருவா நா அப்டி ஒரு நம்பிக்கையில நா உக்காந்துட்ருக்கே சிஸ்டர்
சேரி சேரி
ம் படிக்க வைக்க முல்லனாலு அண்ணன்டையு சொல்லணு எவ்ளோ நெறைய காலம் இழுத்துட்டு போதோ போட்டுர்லான்னு நெனச்சிட்ருக்கே ம் எங்க வீட்ல எல்லாரு கொஞ்ச வெயிட்டா இருப்பாங்க சிஸ்டர்
ம் ம்
ஏன்னா சாப்பாடு சாப்பாடுங்கல்லா எங்க வீட்ல சரியில்ல
கண்ட்ரோல் கெடையாது
கண்ட்ரோல் கெடையாது
ம்
அதே மாரிதா எங்க வீட்ல நா எப்டி கண்ட்ரோலா இருந்தோனோ இங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம தா நானு இருக்கே
ம் ம்
ம் நானும் இப்ப நெனச்சா ஆசப்பட்டா வாங்கிட்டு வந்துருவாங்க ஒடனே அதெல்லா முடியாது எதுக்கு நா வாங்கி குடு ருக்கணும் அப்டிங்கிற வார்த்தையே ஏ ஹஸ்பண்ட் சொல்ல மாட்டாங்க கேட்டுட்டாலே வேணுன்னாலும் என்னாலும் வாங்கி குடுத்துருவாங்க ஆசப்பட்டு என்ன கேட்டாலுமே வாங்கி குடுத்துருவாங்க அதே மாரிதான அவங்க அக்கா தங்கச்சி மார்ங்களுக்கெல்லா எல்லாமே செஞ்சிருப்பாங்க அவங்க ம் என்ன கேட்டாலும் ஒடனே சரி கேட்டாளே அப்டின்னு சொல்லி வாங்கி குடுத்துருவாங்க அதனால எங்க வீட்ல நா இப்ப எப்டி அங்க கல்யாண முன்னாடி எப்டி இருந்தானோ இப்ப கன்றோல் இல்லாம நானும் இருக்கே அதனால இந்த வார்த்தைகளல்லா நா சொல்ல கூடாது
ம் ஆமா
ம்
ச
ம்
எங்க வீட்லயும் கேட்டா வாங்கி குடுப்பாங்க ஆனா கட சாப்பாடு ரொம்ப சாப்பிட கூடாது அப்டின்னு சொல்லிருவாங்க அது கரெக்ட் தான கட சாப்பாடு அவங்க எப்டி சமைக் க்ராங்கன்னு நமக்கு தெரியாது அதே மாரி நாங்களும் பழகிக்கட்டோ அந்த மாரி கட சாப்பாடு அதிகமா சாப்பிடக்கூடாது வீட்டுல இருக்கிறது என்னமோ அத சப்பிட்டு இருக்கணு
ஆ
நாங்களும் அவ்வளவு விரும்ப மாட்டோ ஆச இருக்கும் அத சாப்புணும் இத சாப்புணுன்னு ஆச இருக்கும் ஆனா வேண்டா நம்ம எல்லாத்தும் ஒரு மன கட்டுப்பாடு தான ஸ் அக்கா
ஆமாமா
நம்ம மனசுல நெச்சுட்டோனா நம்ம பாட்டுட்டு இருந்துக்கலா வேண்
ஆ நானும் இன்னிக்கு சாப் ப்படக்க கூடாது கண்ட்ரோலா இருக்கணும் அப்டின்னு நா நெனப்பே ஆனா ரெண்டு நாள் இருக்க முடியும் மூனா நாளு அந்த கண்ட்ரோல் வராது ஒடனே எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பா ஒடனே வாங்கி குடுத்துருவாங்க அவங்க
ம் நீங்க அம்மா வீட்ல இருக்கும்போது இப்டிதானா
அம்மா வீட்ல இருக்கும்போது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கும் போது அப்பா வந்து வாரத்துல ஒருக்கா கண்டிப்பா அப்பெல்லாம் பரோட்டா வந்து அஞ்சு ரூவா ஆர் ரூவா இருக்கும் சிஸ்டர் அப்போ வந்து அப்ப வந்து வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வாங்கி குடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பத்து ரூபா அந்த ரேட்டுக்கு போய் யு அப்பா வந்து வாங்கி குடுக்கறத கொறச்சிட்டாங்க கேக்குறப்ப வாங்கி குடுப்பாங்க ஆனா நா லெவன்த் டுவெல்த் படிக்கும்போதெல்லாம் அப்பா எல்லாரும் தூங்கிருவாங்க நா மட்டு படிக்கிறேன்னு முழிச்சிருப்பே அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பே வந்தோனே ரெண்டு முட்டய போட்டு இப்ப நல்லா பொறிச்சு மீன் கொழம்பு இருக்குமா வச்சு குடுத்துருவே அப்பாவா ஆனா புரோட்டா வாங்கிண்டு வந்துருவாங்க டெய்லியு நா முழிச்சிருக்கதுனால பொரோட்டாவ ஏங் கையில தந்துருவாங்க யாருக்கும் தெரியாது நா மட்டும் சாப்டுட்டுப் படுத்துருவே
அப்பிடியா சேரி சேரி ம்
அப்பா அப்ப நல்ல வியாபாரம் நடந்துச்சு அப்பாக்கு
ம் ம்
லெவன்த் நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது நல்ல வியாபாரம் அதுக்க அப்புறம் தா ஒரு கொஞ்ச நாள்லே ரொம்ப அடி வாங்கிட்டு அப்பாக்கு அப்பல்லா ஒரு நாள் விட்டு என்னானாலும் சேரி டெய்லினாலும் ஒரு நாலு பொரட்டா அப்பாக்குன் சாப்பறதுக்கு வாங்ட்டு வருவாங்க நா முழிச்சிருக்கதுனால ஏ கையில தந்துருவாங்க நா அப்பாக்கு ரெண்டு முட்ட போட்டு நல்லா பொறிச்சு அப்பாக்கு சாப்பாடு குடுத்துருவே எல்லாரும் நல்லா தூங்குவாங்க நா நைட்டு அப்பா பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு வருமா நா கதவ தொறந்து விடுவேனா அதனால சரி சாப்புடும்மா அப்டிம்பாங்க நா சாப்ட்ருவே ம் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்போ நல்லா யாவாரம் நடந்துச்சு சிஸ்டர் அப்ப அப்பாக்கு ஒரு அண்ணன் அண்ணனுக்குல்லா
லாம வீட்ல அண்ணன் தங்கச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க
அண்ணன் தூங்கிருவா தங்கச்சி எல்லாரு தூங்கிருவாங்க அம்மாவுமே தூங்கிருவாங்க அப்போ
ம்
எல்லாரு தூங்கிருவாங்க அப்ப எழுப்பவு மாட்ட நா முழிச்சிருப்பேனா படிக்கிறதுக்காக அப்ப லவன்த் டுவெல்த் இல்ல பியோர் சயின்ஸ் குரூப்பு படிக்கிறதுக்காக முழிச்சிருப்பே அப்போ அப்பா வர்றது வண் வரந்தோன வண்டி தொறக்கறதுக்காக போவே ச அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கு அத நீ சாப்பிடுமா அப்டின்ட்ருவாங்க அப்பா சரிப்பான் நா சாப்ட்டுருவே அப் பாக்கு மூன் மணிக்குது முட்டைய போட்டு சோறு வச்சு கொடுத்ருவோ
சேரி சேரி நீங்க அது வர சாப்பிடாமத்தா இருப்பீங்களா
ஆம்மா ச்சாப்பிடாம தா இருப்பே
எதுக்கு
அப்பா புரோட்டா வாங்கிட்டு வரும்னு
சேரி சேரி ம்
அதுக்கப்புற நா வேலைக்கு போயிருந்தே சிஸ்டர் ஒரு டுவல்த் முடிச்சோன்ன வீட்ல ஃபேமிலில ரொம்ப பிரச்சன பிரச்சன்னா ப்ராப்ள அண்ணனுக் கொஞ்ச ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புற நா படி படிக்கும்னு நெனைச்சே சேரி குடும்ப நெலைம சரியில்ல நம்ம வேலைக்கு போவோ அப்டின்னால வேலைக்கு போனே ஒரு ஜவுளி கடையில போய் நின்னு வேல பாத்தே அப்போவு அப்டிதா நா நல்லா தா சாப்புடுவே ஆனா அந்த அங்க நின்னு காலையில நா ஒன்பது மணிக்கு போனேனா ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத் த்து பதினொரு மணி வரைக்கு நா நின்னுகிட்டுதா இருக்கணு சிஸ்டர் எடையில உக்காறதுக்கு கொஞ்சோ கூட டைம் இருக்காது செல்லதா சாப்புடுவ நா வந்து சாப் புடுவ அம்மா வச்சு குடுக்கறதயு சாப்புடுவோ அது என்னமோ தெர்ல நின்னுட்டே இருக்கறனால ஒடம்பு ரொம்ப மெலிஞ்சிட்ட கடைக்கு வர்றவங்க மொதக்கொண்டு என்ன உனக்கு எது நோயான் கேக்கற அளவு ஒடம்பு மெலிஞ்சிட்ட சாப்ட்டு மெலிஞ்சிட்ட ஆமா அனா அப்ப எனக்கு நா டு டெய்லி வரும்போது நா கேப்பே எப்ப எனக்கு புரோட்டா வேணு புரோட்டாவேணுன் கேப்பே குடுப்பாங்க பாப்போ
ம்
ம்
எனக்கு மட்டு தா எடுப்பாங்க தங்கச்சி எல்லாரு வீட்ல இருப்பங்க அப்பறோ அவங்கல்லா சாப்பட மாட்டாங்க நா மட்டு சாப்புடுவ
ம்
ம் ம்
செரி அனா அனா அனா அனா கா அந்த மூத்த பிள்ளைக்குன்னா தனி பாசோ பத்துக்கோங்க அப்பாக்களுக்கு
மூத்தபிள்ளய த தனிப்பாசன மூத்த பிள்ள வேலைக்கு போனுச்சுல்லக்கா எந்த பிள்ளையு வேலைக்கு போலயில்லக்கா
அப்டி கெடையாதுக்கா வேலைக்கு போச்சிங்கநாலு பாச கெடையாது
ஆ
என்னங்க்கா இருங்ககா ஒரு நிம்ஷா ஆ சொல்லுங்கக்கா அப்ப ஏ மூத்த பிள்ள வந்து இருக்குங்கனால பாசோ கெடையாதுக்கா
ஆ
மூத்த பிள்ளனாலே மூத்த பிள்ளனாலே அப்பாக்களுக்கு வந்து தனி பாசந்தா
அடியாக்கா
ஆமாக்கா ம் ம் ம்
நீங்க கடைசி பிள்ளையாக்கா
ஆமாக்கா நா கடைசி பிள்ளக்கா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கக்கா ஏழயாக பிறந்தாலு இளைய பிள்ளையாக மட்டு பிறக்கவே கூடாது அப்டின் இந்த பழமொழி வந்து எனக்கு எப்ப தெ ஆ இல்லல்ல அது வேண்டா எனக்கு இந்த பழமொழி தெரிஞ்சிச்சி
எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அது சொல்லி ஆகணுங்க்கா எனக்கு நா அதுக்கு பதில் குடுக்கறங்க்கா
இல்லக்கா அது ஒரு இதுல பாத்த இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லா பாத்த பத்துக்கோங்க
ம் இந்த பழமொழி எங்க அப்பாவே எங்க கிட்ட சொல்லுவாங்கக்கா அனா உங்களுக்குல்லா அப்படிலா எதுவுமே பண்ண மாறிலா எனக்கு தெரிலக்கா நீங்கனா வாயே பேசக்கூடாதுக்கா
அப்பறோ கூப்பற்றகா நா அப்பறோ கூப்பற்ற
ம் சேரி தேங்க்யூக்கா
ஆ தேங்க்